கேக்குதா
ஆ கேக்குது
சைட் பட்டன் ஆஃப் பண்ணு
ஆஃப் பண்ணிட்ட
ம்
ஹலோ
அ
ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ அப்டீன்னு சொன்னே
அ
ஆ சிஸ்டருக்கு அடிங்கனாங்க
அ
சாரி கால் பேசலாமான இல்ல வேனா பண்ணி பாரு வந்தா பேசலா அப்டினுச்சு
அ
பண்ணா போதுனு
மூஞ்சி கழிவிட்டு இருக்கியா
ம் ஹு
பின்ன
ம்
அப்றோ
இது காலைல அவுங்க சித் தியு அவுங்க அத்தாவோட தங்கச்சியு வந்திருந்தாங்க நம்ம வீட்டுக்கு
அ
சும்மா காய்கறி வாங்கிட்டு போற வழியில வீட்டுக்கு போனாங்களாமா
எ தங்கச்சியா லவ்வு கட்டாய் கட்டாய் கேக்குது
இப்ப கேக்குதா
உம்
சித்தியு அத்தாவோட தங்கச்சியு போயிருந்தாங்க
ஃபீவர் பரவாயில்லையாமா
யாருக்கு
ஆலியாக்கு உங்க தங்கச்சிக்கு
தெரியுல அவ இல்ல உங்க அத்த
எங்க அவுங்களா சேரி கட்டாய் கட்டாய் கேக்குது அப்புறோ
என்ட்ட அம்மா இன் அம்மா இண்டஷன்ஸ் அச்சாவ கேட்டு பாத்தாங்களாம சித்தி
ம்
அப்ப சேர் தர எடுத்தக்கோங்க அப்டின்னா
யார்ட்ட நம்ம இருக்கா வேண்டி கேட்டாங்களா
ஆமா
சேரி வரும்
அப்பறோ இது எங்க அம்மாவோட தங்கச்சி ஊர்ருக்குல்ல வீடு
ஆமா
அங்க மழ இடியுதாமா அவுங்க வீட்டு பின்னாடி கிச்சன் சைடுலெந்து மழ இது மண்ணெல்லா இருக்குல்ல மலைக்கு மேல இருக்கிற்து அதெல்லா இடிஞ்சு வருதாமா கொஞ்ச கொஞ்சமா
அப்பவ அடப்பாச்சு
ஆமா
டேஞ்சரு
அத் அது இவுங்க வந்ட்டு கீழ இருந்தா பரவால்ல மலைக்கு மே மேல உச்சியிலா அதுக்கொஞ்ச கீழ இருக்காங்க சென்டர்ல இருக்காங்க
அதுவா அடப்பாச்சு
ம்
அப்டே சரிச்சு உட்ரு
அ இது ஒரு ஒரு எட இருக்குல்ல போனு வருஷத்துக்கு முந்தின வருஷோ ஒரு கிராமமே இல்லாம ஆயிர்ச்சுல்ல கேரளால மல இருக்கிற சைடு
ஆமா
அந்த மாரி இப்போ பின்னியு ஆயிருச்சாம்மா ஒரு கிராமோ ஃபுல்லா அழிஞ்சிருச்சாம்மா இன்னைக்கி
ஓவர் டேஞ்சரு
ம் இப்போ உம்மா வந்ட்டு பயந்துட்டு கீழ வீ ட்ல உங்கூட அன்னைக்கி ஒருத்தங் நல்லா பேசிட்ருந்தாங்கல
ஆமா
அத பாக்க ஹிந்திக்கார மாருப்பா
ஆமா
அவுங்க வீட்ல போய் அவுங்க வீடு வந்ட்டு கீழதா இருக்கு மலைக்கீழ அங்க போங்கன் சொன்னதுக்கு பக்கத்துலயு அவுங் சொந்தக்காரங்க இருக்காங்க அப்போ அவுங்களு கூப்ட்டு போணுன் சொல்லி அங்யே உக்காந்ட்டாங்க
ஒ எடப்புத்தான
ஆமா அவ்ங் எத்தன வருஷமா அங்க இருக்காங் தெரியுமா எங்க அம்மா சின்னதுல இருக்கும் போதே அங்க இருக்காங்க
ம்
எங்க அம்மா கீ எங்க அம்மா அதுக்கப்றோ அந்த வீட்ல விருந்துக் வறவங்கலா கீழ இருந்து கொடத்துல தண்ணி எடுத்துட்டு வருவாங்களாமா மலைக் மேல ஏறுவாங்க
உழுர எடத்துல இருந்தா
ம் இப்போ வந்ட்டு பக்கத்துலே கெணறு வந்துருச்சு அத ஐ த இருப்பு
கெணறு தோண்டுனாங்களா
ஆமா
யாரு ஊர் மக்கள்லா சேந்து தோண்டுனாங்களா
அது தெரில
ஆமா இப்போ ரொம்ப மழ பேஞ்சிட்டு இருக்கு கேரளால
ம் அதா ஆ மழ பேஞ்சதுனால இன்னு எக்ஸ்ட்ரா ஆயிருச்சு கண்டுபிடிக்கவு முடியாது
ம்
எதுவு கண்ட்ரோல் பண்ணவு முடியாது
ம்
அப்புறம்
இன்ஜெக்ஷன் வேண்டலா மண்ணிட்டு
என்னது
இன்ஜெக்ஷன்
ஆ
வாங்கிட்டு வர்லாமா
ஆ வாங்கலா
குட்டி கடைக்கு போயிட்டு வர்லா நேட்டு
ம் பாக்கலா
தொண்ட வேற கட்டுக்கிச்சு
அப்புறம்
ம்
இது நைட்டு இட்லி வக்கவா
ம்
இட்லியு சாம்பாரு
சேரி வையு
ம் இந்தக் கடையில பதினஞ்சு ரூவாய்க்கே மாவு கெடைக்கும் தான
முடிவு எனக்குத்தா
இங்கியா இல்ல எமசனம் கடையிலையா
இல்ல இங்க தா
கீழ தான
ம்
ம்
கேஸ்லா நம்மளாச்சு வாங்கிர்னு இல்லியா ஹலோ கேஸ் வெளிய ஆச்சி வாங்கிக்கலாமுல்ல
ம்
என்ன லவ் பண்றிங்களோ புரியல பர் ஹோம்
அப்பற
மாரி இருக்கு
என்ன ஆகுது
எவிர போனா
ஐய்ய
இதுக்கு மேலேல்லா தூங்க மாட்டே
ஆ தொண்டவேரே கட்டிகிச்சு
டேய் நேத்து எத்தன மணிக்கு நீ தூங்குன
ரெண்டு ரெண்டரே மூணு ஆயிருச்சு தூக்கமே வருதில்லே ம் எனக்கு ஸ்வீட் கடைக்கு போனு போல இருக்கு
ஏன்
புடிக்கல இங்க இருக்க
இப்ப தா லேட்டா வந்திங்க சண்ட போடு போது
பதிப்பு இல்ல
எதுக்கு இல்ல
போய்டிங்களா எது
அதுக்குலா ‌‌ இல்ல
பின்னு எதுக்கு
கடுப்பாவீங்க
விடு இனி நாலு மாசோ தானே
ம் பாக்கலா நீ தா சொல்லணு
நீங்க தா சொல்லணு
சவுண்ட் வருதா எதாச்சு
இல்ல
ம் அப்றோ
அப்றோ என்ன போர் அடிக்குது என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்கிது
அம்மு நீ வேணுனா உங்க வீட்டுக்கு போயிட்டு வா
வீட்டுக்கெல்லா போலே
இங்கே உக்காந்து இன்ஸ்டாவ ஸ்கூரோல் பண்ணதா டைம் போகு
ஸ்கூரோல் பண்ண போறியோ
என்னது
ஒன்னு இல்ல
ம் சேரி வைக்கட்டா
ஆமா வெச்சிக்கனு
வெக்கிரே
ம்
வெக்கிறே
செரி விடு
ம் பாய்
ம்